இருக்கீங்கிளா
ஆ கொஞ்சம் சத்தமா பேசுங்க
ஆ இப்போ பரவாயில்லையா
ஆ பரவாயில்லங்க சொல்லுங்க
ஆ என்னன்னா வீட்ல கொஞ்சம் வேல இருந்துச்சி அதனால தா என்னால கொஞ்சம் சரியா பேச முடியில
சேரிங்க சேரிங்க
என்ன பண்றது எல்லா வேலையு நானே செய்யற மாரி இருக்கு
ஆ ஆமா கேள்விப்பட்டுருக்கன் உங்கள பத்தி
ம் ஆமா அதனாலதா நேரம் கெடைக்க மாட்டேங்கிது
ஆ
ம் இப்போ இந்த விவசாயம்லா என்ன
சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ அந்த விவசாயம்லா ரொம்பவே கெறஞ்சிட்டு வருது இல்லையா அழிஞ்சிட்டு வருது இல்லையா அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ம் முக்கியமா பாத்தீங்கன்னா நறையா விஷியங்கள் இருக்கு அதுல வந்துட்டு எனக் கு மொத விஷியமா தோன்றது வந்துட்டு விவசாயிங்களுக்கு தேவையான வருமானம் கெடைக்கறது இல்ல அவுங்க பண்ற அறுவடைக்கு ஏத்த வருமானத்த குடுத்து யாரும் வாங்க மாட்டிக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷியந்தான் ஏனா வந்து அறுவடைக்கு பின் அறுவடைக்கு முன்னுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே விளைச்சல் வெளைய டத பொறுத்து தா சொல்ல முடியும் ஏனா மண் வளம் இதுலா ரொம்ப இந்த நெகிழிகளால பாதிக்கப்பட்டு மண் வளத்த எழக்கறதனால செல இதழ்கள் செல செடிகள் செல வார இதுலா வளறது இல்ல பழயபடி அதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்புறம் தண்ணீர் அதாவது மழை இல்லாம இருக்கிறது அதுவும் ஒரு முக்கியமான காரணோன் கூட சொல்லலா
ம் ஆமா சரியா சொன்னீங்க இப்ப வந்துட்டு பூமி வெப்பமானதுனால மழை வந்துட்டு மழயோட அளவு வந்து ரொம்ப கொறஞ்சிட்டு அதுக்கு காரணம் வந்துட்டு கால்நிலை மாற்றம் இப்போ வந்து வெப்ப காலம் வந்துட்டு ரொம்ப நாள் ருக்கு ஒவ்வொரு இப்ப கோடை காலம் குளிர்காலம் மழை காலம்னு இருக்கும் இதுல வந்து கோடை காலத்தோட அளவு வந்துட்டு காலநிலை வந்து காலநிலை மாற்றதுனால ரொம்ப அதிகமானதுனால மழை பெய்றது ரொம்ப கொறஞ்சிருச்சு இதுனால பா மக்கள் பாதிக்கப்படுறத விவசாயிகள் வந் ந்து ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்றாங்க
கண்டிப்பா இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாரி கோடை காலம் நெறைய நாள் இருக்றதுனால மழைக்காலம் கொஞ்ச நாள் தா இருக்கு அது தர கொஞ்ச நாள் தர அந்த தண்ணியோடய தண்ணியே இந்த வெயில் காலம் முழுசா இருக்கிறதுக்குள்ள அத வந் து ஆவியாக்கி அத மொத்தமா ஈ செஞ்சருது இதனால ஏத்த மழையு கெடைக்கறதுல்ல மொதலையாது ஆவி ஆகி நல்ல மழையை குடுக்கு ஆனா இப்ப வந்துட்டு கோடை காலத்னால அந்த மேகங்கள் வந்துட்டு கலஞ்சூம் போயிறதுனால ரொம்ப சிக்கல் தா மழை பெய்றதே இப்பலா மரங்கள் இருந்தாதா அந்த காத்து நம்ம வந்துட்டு அத வந்துட்டு ஆங்கிலத்துல ஆக்சிஜன் சொல்லுவோ அது வந்துட்டு இருந்தாதா அதுதா மேகத்தோடைய அந்த கருப்பு மேகத்தடைய உருவாக்குறது அதுதான் அது மேல போயி சில்லுன்னு பட்றனாலதா மழை மொதல்ல பெய்தும்பாங்க அந்த இதுமா காத்து வேணுனா மரங்கள் நடனு மரங்கள் இங்க வெட்டப்பட்றதுனால தா இது எல்லாமே காரணமா அமையுது
அதுதா சொல்றே என்னன்னா வந்துட்டு இப்ப புவி வெக்கமா வெப்பமயொ ஆறதுக்கு மு முக்கியமான காரணம் மரங்கள் அழியிது இது எல்லாமே மனித செயல்பாடுகள்னால தா நடக்குது இப்போ மரங்கள் தா வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் குடுக்குது அது நம்ம வெளி விட்ற கார்பன் டை ஆக்சைட வந்துட்டு உள் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு அத ஆக்சிஜனா மாத்தி தருது அப்டிங்கறப்போ மரங்கள் இல்லாததுனால கார்பன் டை ஆக்சைடோட அளவுதா அதிகமாகுது ஆக்சிஜனோட அளவு கொறஞ்சிருது இதனால என்னமாகூனா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு புவிய வந்துட்டு அசுத்தமாக்கு அதும் இல்லாம நம்மளக்கது என்ன சொல்றது அது நம்ம வெளி விட்ற வாயுங்கிறதுனால அத நம்ம திரும்பவு உள்ள எடுத்துக்க முடியாது அதனால நம்மளுக்கு நோய்கள் வரு இத மாதிரி பாத்தா மரங்கள் இல்லாததுதா மிக பெரிய காரணனு நா சொல்லுவே இப்ப நெறையா எடத்துல மரங்கள் நடறதுக்கான விழிப்புணர்வுமே நெறையா வந்திருக்கு ஆனா என்னனா மரங்கள் நட்றதுக்கு எடொ இல்ல
ஆமா எல்லா பாலைவனொ ஆயிப்போயி கெடக்கே மொதல்ல மர மரம் நடணுனா தண்ணி வேணு
பாலைவனமா மட்டும் இல்ல எல்லா வீடுகள் கட்றாங்க காடுகள அழிச்சி
அதுவு சரிதா முக்கியமா அது ஒரு பெரிய இது என்னம் இப்ப ஏரி குளங்கள்ல மொத கொண்டு வீடுகள் கட்றதுனால ஏரி மழை வந்தா சேகரு சேகரிக்கிறது கூட எடொ இல்ல தண்ணீர
ஆமா இதனால என்ன ஆகுதுனா ஏ வீடுகள் ஃபுல்லா மழ காலத்துல முங்கி மூழ்கி போயிருது இதுனால அதுல அந்த தண்ணி வந்துட்டு அசுத்தமான தண்ணி அதுல மிதிக்குறது அந்த தண்ணிய குடிக்கிறது நறையா பேரு இந்த மாரி பயன்படுத் த்துறதுனால அதனாலயுமே பல வகையான நோய்கள் வருது முக்கியமா இந்த கொசுக்கள்
ம்
இந்த கொசுக்கள் என்ன பண்ணும்னா அந்த தண்ணில ஃபுல்லா முட்ட போடுது அந்த தண்ணில முழுவதுமு முட்ட போடுறதுனால கொசுக்களோட அளவு கொசுக்களோட இனப்பெருக்கம் வந்துட்டு அதிகமாகுது இதுனால மலேரியா டெங்கு போன்ற பல நோய் வந்துட்டு நம்மளுக்கு பரவுது
அதுவு செரிதா விவசாயோ ஒரு கூர மட் மட்டு வெச்சுப் பாத்தாலுமே ஏகப்பட்ட இது இந்த சுற்று சூழல ரொம்ப பாதிக்கிறதுனால விவசாயமு ரொம்ப அழிவு இருந்துட்டு போயிட்டு இருக்குன் தா சொல்லணு
ஆமா இது ஒரு சங்கிலி மாதிரி தொடருது ஒரு விஷ்யம் உபாதிக்கப்படுறதுனால அப்டியே எல்லாமே பாதிக்கப்படுது ஆனா இதோட என்ன சொல்றது இதோட முடிவு வந்துட்டு மனிதர்கள்கான நோய்கள் எல்லாமே எல்லாத்தோட அந்த ஒரு கெட்ட முடிவுகளுமே மனிதர்களுக்கான நோய்களாதா போய் முடியுது
கண்டிப்பாங்க ஏனா வந்துட்டு போம் மனிதர்கள்னு ஒப்பிடம் போது யாருமே விவசாயோ செய்யற அந்த நல்ல நல்ல வெளைச்சல திங்கணுன்ட்டு ரொம்ப ஆசப்படுறதே இல்ல இப்பல்லா எல்லா ரொம்ப ஆசப்படுறது இந்த தெரு ஓரங்கள்ல இருக்க கடைகள்ல விக்கிற அந்த இது காரம் காரபூரி அந்த மாரி ஏகப்பட்ட இது உடம்புக்கு ரொம்ப நஞ்சு தீங்கு வெளைவிக்கிறததா வாங்கி சாப்புணுன்னு ஆசப்படுறாங்க அதனாலயுமே ரொம்ப வந்து ரொம்ப பாதிப்படஞ்சாலுமே செல பக்கோ பாத்தீங்கன்னா விவசாயி கிட்ட வந்து ரொம்ப கம்மியான வெலைல வாங்கி வெவசாயத்த மொடக்கவு செய்யறாங்க அந்த கம்மி வெலையில வாங்கறதோ உண்மையாவு குடுக்கறதில்ல நறையா கலப்படங்கள் அதனால இப்போ உலதாணத்துக்கு நெல்லையே எடுத்துக்கிடுவோமே ஏகப்பட்ட கலப்படங்கள் அப்புடி செய்யம்போது என்ன ஆகு அந்த நெல்ல வாங்கி அவங்க வளக்குற கோழிக்கு போட்டாலுமே அந்த கோயி நோய் நோய் வந்து செத்து போயிரு கோழி அப்புடிங்கறப்போ ஒரு விஷ்யோ எல்லாத்தையுமே பாதிக்கு அது வந்து அது ஒரு தப்பு தா ஆனா அத வந்துட்டு மொத்த அழிவுறத்துக்கே ஒரு வழிவகுக்கு
ஆமா சரியா சொன்னீங்க நா சொன்ன மாதிரி இது ஒரு சங்கிலியாதாம் போயிட்ருக்கு இதுல வந்துட்டு உணவு சங்கிலி மாதிரி இந்த ஒரு இந்த விவசாயம்ங்குற ஒரு விஷ்யம் பாதிக்கப்படுறதுனால அதுவுமஅந்த மழை இல்லாததுனால அந்த மழை எதுல்னால இல்ல மனிதர்களோட செயல்பாடுகளால இல்ல ஆஹ எல்லா விஷ்யமுமே மனிதர்களோட செயல்பாடுகள்னாலதா நடக்குது நம்ம மனசு வச்சா மட்டுந்தா இந்த இயற்கைய பழைய மாதிரி சந்தோஷப்படுத்த முடியு இயற்கை சந்தோஷமானாதா நம்மளால வந்துட்டு நிம் ம்மதியா வாழ முடியு முக்கியமா நோய்கள் இல்லாம வாழ முடியு
சரியா சொன்னீங்க
ஆமா உங்க வீட்டுல தோட்டம் இதெல்லா வச்சிருக்கீங்களா
எங்க வீட்டுல தோட்டம் அப்டின்ட்டு வீட்டுக்கு பக்கத்துல இல்ல ம் நாங்க வந்துட்டு ஊர்ல வந்துட்டு வெவசாய பாக்குறோ அதுவும் பெரிய விவசாயம் கெடையாது இந்த மாரி எலுமிச்சை பழ கொய்யாப்பழம் அவத்தி குளை இந்த மாரி விஷ்யங்கள்லா கொடை காலத்துல வந்து எலுமிச்சைப்பழ நல்லா இது குடுக்கு கொய்யா பழமு நல்லா இது குடுக்கு ஆனா கோடைக்கால முடி முடியுமோது அவத்தி கீரைல வந்து ஆட் டுகள் வந்து விரும்பி சாப்புடு ஆடுகளுக்கு தா நெறைய பேர் வாங்கி அ இத தருவாங்க
ஆமா அகத்தி கீரைல வந்துட்டு நெறைய நம்மளுக்கு உடம்புக்கு அகத்தி கீரைல வந்துட்டு நம்ம ஒடம்புக்கு வந்துட்டு நெறையா ஆ ஆ நல்ல விஷ்யங்களு இருக்கு கீரை வகைகள் வந்துட்டு தினமு இல்லனா வாரத்துல இரண்டு முறை உடம்புல உணவுல சேத்துக்கிறது வந்துட் டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்டின் நா கேள்விப்பட்ருக்கே
ஆமாங்க கண்டிப்பா இப்ப நீங்க வந்துட்டு கத்திரிக்காய எடுத்துக்கோங்களே நீங்க இப்போ கடைலலாம் பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றீங்க தெரியுமா
ம் ஆமா
அந்த பிராய்லர் கோழில இருக்கிற சத்து அவள் அதுல இருக்கிற சத்து அவ்வளவுதா கத்திரிக்காயில இருக்கிற சத்து தா பிராய்லர் கோழில இருக்கும்பாங்க
ம் ஆமா இது மாதிரி நம்ம வந்துட்டு நெறைய விஷ்யங்கல மறந்தே போயிட்டோ
சரியா சொன்னீங்க
ஆமா இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல ம் ஆமா சரியா சொன்னீங்க அதுவு இல்லாம இப்போ குளிர் இப்போ கோடை காலத்துல எலுமிச்சையுமே நல்லா சாகுபடி ஆகு ஏனா எல்லாருமே வந்துட்டு எலுமிச்சை சாறு பழரசம் போட்டுதா குடிக்கிறாங்க
ஆமா இந்த மாரி காலகட்டங்கள்ல இந்த மாரி நேரங்கள்ல அவ்ங்களுடைய வியாபாரங் கள் நல்லா தா ஓடு ஆனா விவசாயிக வந்துட்டு இல்லனா அதுவு ஓடாதுன்னு தா சொல்லலா கண்டிப்பா வெவசாயம் வந்து வருங்காலத்துல காப்பாற்றப்படக் கூடிய ஒரு விஷய்மா இருக்கணுங்கிறத விட வளக்கக் கூடிய ஒரு விஷ்யமா இருக்கணு ஏனா அதுதா நம்மள காப்பாத்துது நம்ம அத காப்பாத் த வேண்டிய அவசிய இல்ல நம்ம அத வளர்க்கணு இத மக்கள்ட்ட கொண்டு போனாலே போது
ஆ நா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கூப்புடவா எனக்கு ஒரு முக்கியமான வேல இருக்கு
ம் சேரி சேரி வச்சுட்றே
ம்
நன்றி